ஹலோ
ஆ வணக்கம் தோழி
ம் வணக்கம்
எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே கேக்குதுங்ளா? ஹல் ஹலோ கேக்குதுங்ளா?
ஆ எனக் கேக்குது உங்ளுக்கு கேக்குதா?
ஆ கேக்குது கேக்குதுங்க சொல்லுங்க
ம்
சொல்லுங்க தோழி ஆ அத அதாவுது இப்போ நீங்க இந்த மழ பெய்யுற பருவ மாற்றத்த பத்தி நீங்க என்ன நெனைகிறீங்க இந்த இப்போ முந்தி மாதிரில்லா இல்ல இல்லல்ல நம்ம சின்ன கொழந்தையா இருக்குறப்போ பாத்தீங்கன்னா இந்த பருவோ மாற்றங்குறது கரெக்டா அந்த நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா நமக்கு இருந்த நா அந்த நம்ம அத அனுபவிச்சிருக்கோ நா ம் நீங்க எப்படி எனக்கு தெர்ல நமக்கு எப்டினு நால சின்னதா இருக்குபோது அந்த பருவ மாற்றத்த வந்து நானு கரெக்டா வந்து நாலு மாசத் இப்டி இருக்கு அடுத்த நாலு மாசோ அப்டி இருக்கு அப்டிங்கிற மாரிதா போயிட்டு இருந்துது பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்டியே மாறி இருக்கு இல்லியா
ம் மழ காலத்துலயு வெயில் அடிக்கிது
உ
வெயில் காலத்துல மழ வருது
உ
எதிர்பாக்காத டைம்ல மழ வருது
கண்டிப்பா இப்பெல்லா மழையே இல்லிங்க அது இந்த வருஷோ நெம்மோ வீட்டு பக்கோ மழ மழையே இல்ல வெயில்
இந்த வருஷோனு இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷ்ஷமா மழ இல்லனு நெனைக்கிறே
அ இல்லிங்க இந்த வருஷோ ரொம்ப ட்ரை மோனு வருஷமாது அந்த புயல் அது இதுன்ட்டு ஏதோ ஒரு னோ ஒரு மாரி மழ இருந்துச்சி ஆனா இந்த வாட்டி சுத்தமா ஆமாமாங்க எப்பமே இந்த மே மாசோ இந்த கத்திரி வெயில்ல கண்டிப்பா ஒரு நாலு மழ பெரிய மழையா வரு அது வரவே இல்ல இந்த வாட்டி மழ இல்லாம ஒரு தண்ணி பற்றாக்குறையா இருக் ஏ தண்ணியில கலப்பு கலந்து வருது கல பைப் அந்த தண்ணி பாத்தீங்கனா கல கலபடமா இருக்கு ஏய் மண்ணா இருக்கு வாசோ அடிக்குது ப்ச் அதுனால ஜனங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அதாவது மழ இருந்தாலே இப்பயே நமக்கு இந்த பிரச்சன எல்லா சந்திச்சிக்கிட்டுதா இருப்போ இதுல மழை வேற இல் இல்லன்னா இல்ல ஆக்சோவலா இப்ப அதுக்கு நீ என்னனெல்லா பாடுபட போறோ ஆமா நெஜமாவே தெரியிலிங்க தோழி
உ
விவசாயத்துக்கு பிரச்சனையா இருக்கு அது நல்லா இருந்தா மட் டுந்தா நாடு செழிப்பா இருக்கு நாடு நல்லா வளமா இருக்கு அது இல்லினா வந்துட்டு ரொம்ப சிரமந்தா
உ நமக்கு இப்ப ஏப்ரல் மே மாசத்துலதா வெயிலு இருக்கு
ஆமா மாங்க
ஆனா இப்போ வந் கத்திரி வெயிலு அந்த ஏப்ரலயோ மேல வருனு நெனைக்கிற
ஆமாங்க ஆமாங்க மே மாசோ வரு
உ இப்போ மே மாசோ முடிஞ்சி இப்ப ஜூ ஜூன்லயு ஓரளவுக்கு இருக்குனு வச்சுக்கோங்க கத் ரி சொல்லல வெயில் சொல்றேன் இப்ப ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நமக்கு கண்டிப்பா ஆடி மாசோ இருக்கு
ஆமாமாங்க உ காத்தடிக்கு ங்குறாங்க காத்து மழ ஆமா நீங்க சொன்ன மாரி அதெல்லா பெருசா ஒண்ணுமே இல்லைங்க காத் தே இப்பல்லா அடிக்கறது கடையாது
காத்து இல்ல காத்து இல்ல மழையு இல்ல மே மாசத்துல கத்திரி வெயில் எப்டி இருந்துச்சோ
ஆ அப்டியே உக்கரமா உருக்கமா அந்த வீட்டு குடும்ப பெண்கள்லா உண்மையாவே
ஆமா கத்திரி வெயிலுக்கு நார்மலா இருக்கிற வெயிலுக்கு வித்யாசமே இல்ல
கண்டிப்பா எல்லாமே ஒரே மாரி தா இருக்கு ம் அந்த சமையல் ரெண்டு செஞ்சு வெளில வர்றதுக்குள்ள அப்புடி இருக்குதுங்க அது தெரியா தனமா நைட்டு சப்பாத்தி போட்றோன அவ்ளோ தா நம்ம
புரிஞ்சு போச்சு அதனால தா நைட்ல தூங்கும் போது குளிக்கறது நா கூட
ம் குளிக்கிற மாரியா இருக்குங்க தண்ணி பிரச்சன
ம் ஆமா
அதனால எல்லாமே சமாளிக்கட்டு தாங் ம்
ஆமா காலைல எழுந்து குளிக்கற பழக்கம் போச்சு எனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு போ ம்
அப்டி அப்புடி ஒரு பழக்கம் மாறிடுச்சு நீங்க சாமி கும்புடுவிங்கள எந்துருச்சு
நாங்க கிறிஸ்டின் இல்லையா எங்களுக்கு இந்த சாமி கும்பற பழக்கலாயில்ல காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது எங்கயாச்சு வெளில போனு காலையில குளிச்சுறது ரெகுலரா இப்ப கல்யாணம் ஆயிட் நம்ம அப்ப வந்து கல்யாணம் ஆகாம இருந்தோ வீட்ல ஃப்ரீயா இருப்போ
அத சொல்லுங்க அ
ஆ காலைல எழுந்து நம்ம என்னா பண்ணுவோ பிரஷ் பண்ணுவோ குளிப்போ செஞ்சு வச்சிருந்தா சாப்டுவோ கிச்சன் பக்கம் போ மாட்டோ
ம் ம் ம்
மெனு தா நம்ம குடுப்போ எனக்கு இது செஞ்சு குடு அத செஞ்சு குடுன்னு இப்ப கல்யாணம் ஆயிட்டு நாம அங்க மெனு சொன்னத நமக்கு இன்னொருத்தொங்க சொல்றாங்க
ஐயோ ரொம்ப கொடும தா என்ன பண்ண முடியு வழி இல்லயே ஏத்துக்குதா ஆணு
நா காலையில குளிக்கறது வெயில் அந்த அளவுக்கு இருக்கு இப்ப காலையில குளிச் சா அப்டியே ஒரு நாள் ஃபுல்லா போது என்னதா ஏசி போட்டாலு நெருப்பு போல
ம்
நா அதனால தா ஆக்டிவிட்டிஸ்ஸ மாத்திட்ட இப்பே ஈவினிங்ல சம் டைம்ஸ் ஈவினிங்ல குளிப்பே எனக்கு வந்து பெருசா நைட்டுக்கு டின்னர் வந்து சமைக்கிற மாதிரி இல்ல பெருசா இல்ல
ஆ
ஜஸ்ட் ஒரு சட்னியோ ஒரு தோச இட்லியோ நா ஈவினிங்ல குளிச்சிறது
ஆ ஆ
சும்மா தான நாம உட்கார போறோ
ஆனா உண்மே சொல்லணுனா உங்க இதுல வந்து பெருசா வந்து நீங்க அந்த வீடு கிளீன் பண்றது பூஜைக்காக பண்றதெல்லா நறைய நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க சிஸ்டர் ஆனா அதல்லா பரவால்ல எங்க இதுல கண்டிப்பா ஆ எது கிறிஸ்தமஸ்க்கு
கிறிஸ்தமஸ்கு க்ளீன் பண்ணுவோ மத்தபடி இடையில அந்த ஹால் எல்லா பெருக்கும்போது அப்டடியே அந்த ஓட்டட கிளீன் பண்றது
அதா அதா அதா நாங்கல்லா அப்படி இல்ல சிஸ்டர் அதாவது ஃபிஷ் செஞ்சதுக்கு நேத்து நேத்து நைட்ல இருந்து நா கிளீன் பண்ற இப்ப வரைக்கு பண்ற அடுப்பெல்லா தொடச்சி வீடெல்லா தொடச்சி பா அதெல்லா பண்ணி முடிச்சு சாமிகெல்லா பண் ணி நறைய இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே கிளீனிங் வேல இருக்கு எங்களுக் காடி ஒண்ணுன்னா தேங்கா சுடுர கிளீனிங் இருக்கு பதினெட்டுக்கு ஒண்ணு இருக்கு அப்புறோ நாங்க இந்தூர் காட்டியு ஆடி மாசோ புல்லா பண்டிகதா அதுக்கு ஒரு கிளீனிங் இருக்கு புரட்டாசிக்கு ப்ப கிளீனிங் இருக்கு தீப் ஆடிவெள்ளி ஆமாமா அப்றோப் புரட்டாசி கிளீன் பண்ணுவோ தீபாவளிக்கு கிளீன் பண்ண ஆமா ஆமா சனிக்கெழம கும்புடுவோம் ஆம் ஆமாங்க அப்பட் நீப்ப தீபாவளிக்கு புல்லா கிளீன் பண்ணுவோ பொங்களுக்கு சொல்லவே வேண்டா
ஆ ஆமா இந் இப்ப இந்த ஃபெஸ்டிவல்லா இல்லாமலே
ஹஹ ஆமா ஆமா அதுதா சொல்றனேங்க இப்பப் வெள்ளிக்கெழம மட்டு இல்லைங்க வியாழக்கிழமையு ஃபுல்லா கிளின் பண்ணி வச்சு வெள்ளிக்கிழம சாமி கும்புடுவோ இப்ப ஞாயித்துகிழம நான்வெஜ் செஞ்சதுக்காகத் திங்ககெழம எல்லா கிளீன் பண்ணுவோ ம்ச் படாப் பொரும்ப அதூப் பொம்பளைைங்களுக்கெல்லா பைத்தியமே புடிச்சிரு ருட்டின் ஒர்க்கு எப்பாடான்ட்ருக்கு
ம் இப்போ நீங்க நான்வெஜ் சாப்ட்டா சாமி கும்பிடணும்னு சொல்றீங்க இல்லயாப் எந்த சாமிக்காக
என்னதுங்க என்னது கேட்டிங்க ஓ கேக்குல
இப்போ நான்வெஜ் சாப்ட்டா நாங்க நேத்து நான்வெஜ் சாப்ட்டோ அதனால இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணிட்ருக்கே
ம் அது எந்த சாமிக்கா அப்படிங்கிறீங்களா இல்ல இல்லலைங்க நாங் ஓ நான்வெஜ் சாப்ட்டாலே எந்த சாமியுமே நாங்க கும்புடமாட்டோ இவன் விநாயகர் கூட கும்புடமாட்டோ அ கிளீன் பண்ணாதா அடுத்த நாள் அந்த பூஜை அறைக்கே நாங்க போவோமே ம்ச் அது பண்ணாம போமாட் ட்டர் ஒரு சில பேரு செ சாமி அறை மட்டு தொடச்சிட்டு போற மாரி இருக்காங்க அது பல் நா தா சொன்னதுல்லங்க அப்பாவுக்கு வந்து அது மார் திரி எல்லா பழக்கோ இல்ல ஆமா அதனால நாங்களு அதேப் பழகி போச்சு எங்களுக்கு இப்பவு பாருங்க நேத்து எல்லா செஞ்சோ நைட் ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்ட காலைல எழுந்திரிச்சு வீடெல்லா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுச்சிட்டு வீடு தொடச்சிட்டு பூஜ சாமி கும்புட் டுட்டுதா தா அடுத்த வேலையதா பாக்கு ம்ச் ஏனா நம்மளுக்கு இன்பில்டவே நம்ம கிட்டத் தட்ட இருபது முப்பது நாப்பது வருஷமா அதே பாட்
வந்து சண்டே டைம்ல நீங்க நான்வெஜ் சமைச்சா மண்டேல வச்சுக்க மாட்டீங்க கரெக்டா
ஆ ஹா வச்சுக்கவே மாட்டோ நாங்க யாராதுக்கு குடுத்துருவோ மிச்சோ இருந்தா
ஆ அதுதா கேக்குறே
மேக்சிமம் நாங்க கு நாங்க வச்சுக்க மாட்டோ ஆ ஆஹா நாங்க வச்சுக்கவே மாட்டோ அ ப எ அப்படியே எ அப்படியே ஏதாவது இது பண்ணுனா கூட நாங்க ஃபிரிட் ஜ்ஜுல வச்சு இதெல்லா சாமி எல்லா கூப்ட்டு முடிச்சிட்டு மேபி நைட்டு சாப்பிடுவோ மண்டே நைட்டு
ஆ
மண்டே நைட்டு சாப்ட்டாலு திருப்பி என்னன்னா செவ்வாக் கழம முருகனுக்குன்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போவாரு அதனால அது ஆத் அதனால மேக்ஸிமம் நாங்க அத பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்கள
ஆஹ அப்ப உங்களுக்கு நான்வெஜ் சாப்புற இன்டரஸ்டே வராது நெனைக்கிறே
இன்ட்ரெஸ்ட்டூ எனக்கு வராதுங்க ஏன்னா நா நா தான வேல செய்யணு வந்தது வராத ஆனா இவங்க எல்லாரு கேப்பாங்க இவங்க எல்லாரு கேப்பாங்க எனக்கு புரட்டாசு பாசோ ரொம்ப பிடிக்குங் சிஸ் செரி ஏன்னா நா தொல்லையே இருக்காது ஆமா ரெண்டு வாட்டி தொடைக் தேவல்ல அந்த சாமி கும்பரன்னைக் மட்டும் முன்ன திநாள் தொழு இல்லன்னா கால்ல எந்திரிச்சு தொடச்சா கூட போதுமானதுதா
ம் அப்ப புரட்டாசி மாசம்லா நீங்க எந்த சனிக்கிழம கும்புடுவிங்க லாஸ்ட் சனிக்கிழமயா
அதுலயு ஒரு இதுனா நா எல்லா சனிக்கிழமயு கும்புடுவோ
ஆ ஹ
அது எங்க மாமியார் வீட்டு பழக்க எங்க அம்மா வீட்டுல ஒண்ணுதா அதத்தா சொன்ன வேல கம் மீங்கிற பேச்சுக்கலா எனக்கு எடம் கெடையாது அதிகமா தா இருக்குமே ஒழிஞ்சி தியோ ஆயுத பூஜிக்கப்படிதா கடயில வீட்லல்லா கடயில எல்லா பூஜ பண் னுன்னு எல்லா டாப் டு பாட்டம் கழுவணு
ம்
அப்றொ வீட்டயு எல்லா பண்ணும் ஆயுத பூஜைக்கு எல்லா சாமிக்கு பண்ணு இனி பாருங்களே இப்ப என்ன மாச ஆடி மாச ஆரம்பிச்சா நாங்க இனி பொங்கல் வரைக்கு எங்களுக்கு பண்டிகதா ஓடிக்கிட்டேருப்போணாங்க ஓ தோ னு வந்துகிட்டேதா இருக்கு ஓடிக்
ஆனா ட்ரெஸ் எடுக்கறது பொங்கல் தீபாவளிக்கு தா இல்ல
இல்லைங் தோழி அப்டி ஏய் எங்களுக்கு என்ன வழக்கம்னா நா முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்லல்லா போயி ப டென்ஷன் ஆயிக்க மாட்டே முன்னாடியே எடுத்துருவே எடுத்து வச்சிருவே இது எது எதாது எது நல்லா இருக் கு அது க்ராண்டா இருக்கா இந்தா தீபாவளிக்கு வச்சுக்கோ ஓரளவுக்கு இதா இருக்கா அத பொங்கலுக்கு வச்சுக்கோ மத்ததெல்லா எதாதுக்கு யூஸ் பண்ணிக்கோன்ருவே நம்ம அந்த டைம்ல பிரஸ்ச எல்லாருக்கு அதேதா தோழி பண இருந்துச்சுன்னா டக்குனு போய் எடுத்துட்டு வந்து வச்சுற தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்டின்னு
எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அந்த பர்ச்சேஸ்குன் போறோ இல்லயா அதுவே எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தா அதே நாங்க என்ஜாய் ஆமா நாங்க என்ஜாய் காலையிலே கெளம்பிடுவோ சென்னைக்கு போயிடுவோ
ஓ
ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு நேத்து நைட்டு வீட்டுக்கு போறதுக்கே எங்களுக்கு பதினொன்னு அந்த மாரி ஆயிடு
நீங்க அப்றொ அங்க சாப்பறக்கு எல்லா சௌரியமாவு இருக்கு கடவீதிலயே அங்கயே சாப்டுக்கலா ஆம்மா ஆ ம் ஸ்நாக்ஸு
இருக்கின்றதுநால்ல அவங்க செஞ்சு எடுத்து வந்துருவாங்க
ஓ சேரி சேரி ஓ அவங்க செஞ்சு கடைக்கு எடுத்துட்டு வந்துருவாங்
ம் கடைக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவாங்க எங்கள பிக்கப் பண்றதுக்கு நாங்க ரயில்வே ஸ்ஸ் சம் டைம் சொல்றே ரொம்பலா இல்ல அங்கே ரயில்வே ஸ்டேஷன் லயே ஒக்காந்து என்ன எடுத்து வந்துருவா அத சாப்பிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் போவோ
ஓ சேரி சேரி ஓகே ஓகே ஆ ஆ ஆனா சென்னையில எப்படிங்க அவ்ளோ வெயிலு அவ்வளோ கூட்டத்துல போய் பர்ச்சேஸ் பண்றது சாதாரணமா சொல்றீங்க
ஆனா சித்தி எதுவுமே செய்யல ஹோட்டல்ல பாத்துக்கலானா ஹோட்டல் கெளம்பிடுவோ ஸ்ட்ரைட்டா எங்கள வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு எடுத்துட்டு லன்ச் டைம் வந்தா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மறுபடியு பர்ச்சேஸ் கெளம்பிடுவோ ஜாலியா இருக்கு அந்த அந்த நாளு
அது இந்த ஸ்ட்ரீட்டுன் சொல்லுவாங்களே அதுக்கெல்லா போவீங்களா அது என்ன
டீ நகரா
டீ நகர்ல ஏதோ ஒரு பெரிய வீதி கூட்ட கூட்டமாவே இருக்கும்பாங்களே அது பேர் சொல்லுவாங்லது டி நகருங்ளா சேரி சேர் சேரி ஆ அங்கியு போவீங்க
நாங்க சின்ன வயசா இருக்கும் போது அங்க போய்ட்ருந்தோ
ஓ
ஓ நாங்க வண்ணார் பேட்ட கொஞ்சோ வீராஸ் ஃபேமஸ் ஆயிர்ச்சு
ஓ எங்கே என்னப் என்னதுங்க
வண்ணார் பேட்
ஓ வண்ணார் பேட்ட ஆ செரி செரி செர்
ரசோ டோரு பெரிய துணி கட
ஓ ஓ நீ அந்த கடைக்கு தா போவீங்களா சேரி சேரி சேரி ஓகே ஆ செரி ஒவ்வொர்த்தர்க்கு ஒவ்வொரு எடோ புடிக்கு நீங்க டி நகர் தா போவீங்கன் நெனச்சு கேட்டே ம்
டி நகர் நாங்க போல இப்போ வண்ணார பேட்ட அதுக்கப்றோ வந்து புர்ஷவாக்கோ போய்டுவோ புரசை வாக்
ஆ கே கேள்விப்பட்ருக்கேங்க இந்த ஏரியால்லா கே எங்க அக்கா அங்க தானங் கல்யாணம் பண்ணி குடுத் துருக்கோ அடையார்ல இருக்கா எங் அக்கா
ம் ம் ம் அதா அங்க பாப்போ அ புரசை வாக்கத்துக்கு அடையாறத்துக்கு ரொம்ப லாங்கு ஒரு ஒன் ஆர் கிட்
ஓ ஓ அதா எல்லாமே ஒன் அவர் தாங்க அந்த ஊர்ல இங்கிருந்து பீச்சுக் போறதுனாவே ஒரு மண் நேரோங்கறா பொடிய நா போறக்கே இஷ்டோ இருக்காது
ம்
ஆனா அக்கல்லா அங்க பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்குது எல்லா அப்பா வீட்ல தா வந்து பண்ணுவா எத்துமே அங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டா எல்லாமே ரொம்ப ரேரா தான்ங்க பண்ணுவானு வெச்சுக்கோங்ளே எல்லாமே இங்க வந்து தா பண்ணுவா அவ அப்டியே வந்து ட்டு திருப்பி ஊருக் போறன்னா அப்டியே ஒரு லாரி நெம்ப திங்ஸ் வாங்கிட்டு போவா அப்டி போவா மள்ளிக ஜாமானமா இருக்கட்டு ட்ரஸ்ஸு மேட்டு கூட இங்க வாங்கி பல்கா வாங்கி போட்டுட் டு போவா அ அவ வ நா எனக்கு பிரச்சன இருக்காது எங்க ஊர்ல அவளது சிட்டி ரொம்ப காஸ்ட்லியா இருக் கு பிளஸ் அவ இங்கியே எல்லா வாங்கி பழகிட்டா அதுனால நல்லா இது பண்ணுவா